அலோ அலோ ப்ரோ நல்லார்க்கீங்ளா
நல்லார்க்கே ப்ரோ நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நா நல்லாருக்கே
சாப்ட்டீங்ளா ப்ரோ
ம் சாப்ட்டாச்சு தோச நீங்க
நா வந்து ஃப்ரைட்ரைஸ் சாப்ட்றே ப்ரோ வீட்ல யாரு இல்ல அதனால செரி கடையில வாங்கி சாப்ட்ட ப்ரோ
நல்லாருக்கீங்களா ஆளுல்லா ஜாலியா இருந்திருக்குங்க வீட்ல
அப்டியில்ல ஹாஸ்பிடல் போயிட்டு இருக்காங்க செரி வரத்துக்கு லேட்டாகுன்ட்டு அங்கய ஸ்டே பண்ற்றாங்க அங் தங்கச்சி வீட் ல்ல அதனால செரி யாருல்ல செரி கடையில வாங்கி சாப்பிட்றோ
ம் அதா தனயா இந்த ஹோட்டலா ம்
ப்ரோ சொல்லுங்க ப்ரோ
அ என்ன ஒர்க் பண்றீங்க
நானு பெயிண்டிங் கான்ட்ராக்டர் பண்றே ப்ரோ
நல்ல விஷ்யோதா
நீங்க ப்ரோ
நா வந்து செப்பல் கட
அப்டிங்களா ப்ரோ ஓகே ப்ரோ நல்ல பிசினஸு அ
எங்கதா பிசினஸ் மொத அந்த மீனுக்கு தீனி போட்டுட்டே இருந்தாலு அது சாப்டுட்டே இருக்குமா அதுமேரி சப்பள்லுகட பொறுத்த வரைக்கு ஆமா சப்பள் கட அப்டிதா நம்ம என்னதா ப
ட்டு நம்ம நெக்ஸ்ட் மாடல் எடுத்துட்டு ஒடனே இருக்கணு ஸ்டாக் லோட் பண்ணிட்டேருக்கணு
ஆமா லோட் பண்ணிட்டேருக்கணு அது மோஸ்ட்லி பசங்க இருக்காங்க பாரு அப்பாப்பா அப்பா சரியான பீளேடு பசங்க இந்த புள்ளிங்கே வராங்க பாருங்க அந்த மாடலு இந்த மாடலு இந்த மாடலு நம்ம அது போட போட போட ஏதோ ஒரு நாலு பீஸ் மூணு பீஸ் தங்கியே போயிடுது பத்து பதினொன்னு‌ போட்றானா அத குடுங்க இது வேண்டா இது பழசாயிடுச்சு அப்டி தங்கிருது அது இத் மாடல் இப்ப
எல்லா தொழிலயு பிரச்சன இருக்கு
எல்லா தொழில் பிரச்சனனா இது ரொம்ப மோசோ இந்த இன்னொன்னு இந்த பொடவ பொடவ துணி கட சப்பள் கடயெல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப அவசத்த பாவோ
ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்களா
நா அந்த சப்பள் ஃபீல்ட்ல பாஞ்சி வருஷமா இருக்கே
அப்டிங்களா
ஒர்க் பண்ணது பாஞ்சு வருஷோ கட வச்சது அஞ்சாறு வருஷோ ஆகு
அப்டிங்ளா கட எந்த ஊர்ல ப்ரோ
ஊர்லேருந்து வெளியூரு அந்த அ நல்லா நல்லா உங்க வேலலா எப்டி போது
அ வேலல்லா பரவால்ல ப்ரோ இப்போ அடுத்த மாசதா கொஞ்சோ கஷ்டோ மழ
ஆ
அந்த டைம்ல கொஞ்சோ வேல அப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கணு உள்ள செய்யற மாரி இல்ல எதன்னா சின்ன சின்ன வேலையே ரெடி பண்ணி வைக்கணு ப்ரோ
மேரேஜ் ஆயிட்ச்சுங்ளா
ஆ ஆயிர்ச்சு ப்ரோ பையே ஒண்ணு
ஆ
இப்போ ஒன்ர்ற வயசாவுது
அப்டிங்கிலா பரவால்ல நல்ல விஷ்யோ எங்க பொண்ணு
அப்டிங்களா
ஸ்கூலுக்கு போகுது எல் கே ஜி
அப்டிங்களா செரி ப்ரோ
எனக்கு அது காலேல எழுப்பிட்டு அனுப்புறதுல கொஞ்சோ போற வரைக்கு பேக் கண்ணுல படக்கூடாது
ஏ என்ன ப்ரோ படிக்கிறாங்க ஆ எல் கே ஜி படிக்கிறாங்களா
ம் கண்ல பேக்ல படக்கூடாது கண்ணு பேக்ல பட்டானா போய்ச்சி அழுக ஆரம்பிச்சிருவாங்க நொய் நொய்ன்னு நேதா வருவாங்க கண்ணுல படாம கூட்டு போனா பி டி ஸ்கூலு கிட்ட போனன்ன
ஆ
ஆமா அது அவுங்களுக்கு தெரியாம கூட்டு போனாதா உண்டு பாத்துனா வரமாட்டே வரமாட்டே ஆமா அந்த பேக் பாத்தா வர மாட்டாங்க நாம வெளிய போலா அண்ணன விட்டு வந்துர்லா அப்டி இப்டின்னு சொல்லுவோ
ஆமா
ஏ இது போல சேட்ட ஸ்கூலுக்கு போனா ஒழுங்கா போய் உள்ள
காலேல ஏஞ்ச்ச ஒன்னே மாடு பாக்கணுன்றா பக்கத்துல இங்கயா மாடு இருக்கு மாடு பாத்துட்டு அழுவுறா அவே காலேல ஏஞ் ச்ச ஒன்னே மாடு இல்லைன்னா தாத்தா ஒன்னு பேசுறது கத்துக்கல அவே வாயில இருந்து ரெண்டு வார்த் ததா வருது தாத்தா மாடு அப்பான்னு கூட கூப்ட மாட்டேன்றா அப்பான்னு கூப்ட மாட்டேன்றா
ஆ உங்க தாத்தாவே திட்றாரா
இல்ல இல்ல தாத்தாவ கேக்குறா மாடு மாட கொண்டு போய் காட்ட சொல்லி மாடு கொண்டு போய் காமிச்சாதா அவே சமாதானமே ஆகுறா ப்ரோ என்ன பண்றது நா அந்த வீடு பக்கத்துல இருக்குறவங்களா ஒண்ணு வாங்கி கட்டிடு ஒண்ணு வாங்கி கட்டிடுன்றாங்க நம்பளயே நம்பளுக்கு வீடு பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு மாடு வாங்கின்னு வந்து கட்டு ஆ அது ரொம்ப வேல போதும்டா இது வீட்லயே கஷ்டோ ஆ ஆட்டுக்குட்டில்லா வாங்கிட்டு வரலான்னு பாத்தே
ஆ
அதுக்கு மேல ஒய்ஃப்பு முடியாது அவுங்க க்ளீன் பண்றது செய்றதுலா
ஏங்க மாடுல்லா நம்ம சமாளிக்க முடியுமாங்க நம்மள புள்ளய சார்ந்த சம்பள புருசே ம்
ம் ஆடு குட்டி வாங்கலான்னு பாத்தோப்ப செரி குட்டி பையே கேட் டுன்னே இருக்கிறானே ஆடு கூட நல்லா பழகு ஆமா பாருங்கே ம் அண்ணே ஒருத்தரு இந்த மாரிதா ப்ரோ கொழந்தைங்க ஆசப்பட்டுச்சின்னு ஆடு வாங்குனாரு
ம்
அது ஒரு அப்டியே ரெண்டு ஆடு வாங்கி அது நாலு ஆடா ஆகி அவர் அதுல ஒரு ப்ராஃபிட் பாத்துட்டாரு ப்ரோ
பரவால்லயே ம்
அதா செரி நம்மளுக்கு அந்த தாட் வந்தது அப்பறோ எல்லா திட்னாங்க வீட்ல எடோ இல்ல கட்டாத செய்யாதன்ட்டு செரி அது உண்மதா அங்க எப்டி இல்லல்ல ஆ எடோ வந்து நம்மள கேக்கு பெருசா இருக்கு எடோ ஆமா இருந்தா ஆடு நல்லா மே இது பண்ண முடியு ட்டுக்கு முன்னாடி இருக்கு ப்ரோ இடோ நம்ப வீட்டு முன்னாடியே காலி இடோ இருக்கு நம்ப காம்பவுண்ட் உள்ளியே
எவ்ளோ இடோ
எவ்ளோ இப்ப எல்லா இருக்கு ஒரு ரெண்டு சென்ட் இருக்கு
ஆ போது ஆ ஆ
ஆ ஆ ஏ வெளில கூட்டு போனு அத மேய்கணு செய்யணு சேரியந்த வேஸ் டு எல்லா கிளீன் பண்ணோ அது ஒய்ஃபுக் கஷ்டம்ட்டு சேரி நம்பள் தனியாதா இருக்கு பக்கத்துல அண்ண இருக்கா சேரி நம்லா எல்லா அவுங்களுக்கு டிஸ்ட்டர்ப் ஆ இருக்கிற மாரியு இருக்கும்ன்ட்டு யோஸ்ச்சு வேணாண்ற மாரி ஆயிட்டோ இப்ப பாத்ரூ போவு ஸ்மல்லு போவு அது யோசிச்சு தா அண்ணனுக்கு ஒரு கொழந்த இருக்கு ரெண்டு பேரு கொம்முன்னு இருக்க மாட்டாங்க ஆ இதா விளயாடுறது
ஆ
தெரியாது கல்லுக்கில்ல அது பண்ணிட்டு அது எதன்னா கொஞ்சோ தப்பாயிடுன்ட்டு பாத்து யோசிட்டு அதுக்கு அப்றோ
ம் நா ஃபர்ஸ்ட்டு கோழி வளத்தே
ஆ ப்ரோ ரெண்டு கோழி கோழி பூன கடிச்சிசி
கொஞ்ச நாள் ஒரு நாலு நாள் நல்லா இரு
நாலு நல்லா இருந்துச்சு அப்றோ செத்துப் போச்சு கொழந்தைக்காக வாங்குனிங்களா இல்ல ஆமா அத வச்சி அப்டி விளயாடு பொண்ணு
அது கொஞ்சோ பெருசா அவ அவக் கொஞ்சோ நல்ல ஆள் பெருசானா அப்யு விளயாடு ஆனா பாப்பா கொத்தாது
த்தாது அது பிடிக்கு போகு எல்லா பறந்து பறந்து போவோ அது பெருசா வந்து அந்த வீட்ல எல்லாரு வீட்லயு கொழந்தைங்க விளா நானு இதுங்க மேல ஆசப்படுறே
ண்ணா
எல்லாரு வீட்லயு கொழந்தைங்க எதனா ஒரு பிராணிகள் மேல ஆசப்படுறாங்க மாரி
இப்ப கிளி வாங்கினே ரெண்டு கிளி பைனாப் கிளி கிளி ஆ ரெண்டுமே அது கிட்டயு வெளையாடுது
ஆ
அதக்கட்டு கூண்டு குள்ள இருந்துகிட்டே நல்லா பேசு இது பண்ணு வா வா கூப்டு
க்கோ
அது வரு கீக்கீன் கத்து இது கீக்கீன் பேசு
எத்தன மணிக்கு ப்ரோ தெறப்பீங்க கட நாளைக்கு லீவுங்களா இல்ல ஆ இந்த இந்தப்ப ஃபுல் டைம் உண்டு அது நாளைக்கு கட இருக்குங்களா ஃபுல்லா உண்டு உனக்கு வைக்கிறதுல்லா வந்து வியாபாரத்துக்கே தா அப்டிங்களா ஆள் யாரு கெடையாது ஆ நீங்களே சேல்ஸ்
ஆ வியாபாரெல்லா ஓரு அளவு ஆச்
செலவு அஞ்சு ரூவா ஆறு ரூவா
அப்டியா வரு வரு
பரவால்ல பாத்து போட்டு போவ ம் எப்டி லன்சுக்கெல்லா வீட்டுக்கு வந்துட்டு போவீங்களா இல்ல எடுத்துட்டு வந்து தருவாங்களா
வீட்ல சொல்ல இல்ல இல்ல வீடு பக்கந்தா
வீடு பக்கத்துலைங்களா இன்னோ அஞ்சு நிம்ஷோ பரவால்ல ப்ரோ
அஞ்சு நிம்ஷ எட்டு நிம்ஷம் தா
ஓன் பிஸ்னஸ்சு ஓன் நேரத்துல பண்றீயா
ம் அவ தொழில்ல
அம்மகாம்மா நல்லாதா இருக்கு எவ்ளோ யோசிட்டா அமைற்து ரொம்ப கஷ்டமாச்சுனே
அ எத சொல்ல உங்களுக்கு நா சொல்றன் பாருங்க தெருப்பு கீடு வச்சதே பாவந்தா
அவுந்தா அப்றோ சொன்னீக அதா நம்மளுக்கு அதுவே மேலோட்டமா பாக்குறதுக்கு அதோளட இது தெரியு ஒ நீங்க அந்த பீல்டுல இருப்பீங்க உங்களுக்குதா அந்த க கம்பெனிலயா
ஆனா செல பேர் நிப்பாங்க சரி போட வச்சு நல்லா லாப்போ அப்டி இப்டினு பேசுவாங்க ஆனா எவ்ளோ நஷ்டாகுது எவ்ள கடைக்கு எதுல எதுல லாப கடைக்கு எது லாப கடைக்காது எதுமே தெரியாது
ம ஆமா மார்ஜன் கம்மியாதா வரோ சரி நம்ம அத கடையில வச்சு சேல் பண்ணோ
ஆமா
ஆமா அது எடுத்துட்டு வர டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அது இதுனு கணக்கு போட்டா கூட அது அது மேல அதுல பிராபிட் வராது டீசல் ரேட் வச்சிருக்காங்க பெட்ரோலு ம் லோடு ஒரு பீஸுக்கு வந்து நூறுவா கேக்றாங் மதனு ஆமா அவனு சார்ஜ் பண்ணுவா அவனு நம்மகிட்ட இருந்துதா வாங் நம்ம வேல ஏத்தி ஆகனு ஒரு பெட்டிக்கு நூறா வாங்கனா ம் பெட்டிக்கு போது எவ்ளோ வருது ஆயிர ரூபா வருது ஆயருவா போயிருக்கு அப்ப எடுத்துங்க பிரச்சனைல வைக்கெறது உண்மை இல்ல ஆமா அப்பா அது பாக்கணு அப்ப கட வாட பாக்கணு கரண்ட் பில் பாக்கணு ஒரு கொழந்தை பாக்கனு ஸ்கூல் ஃபீஸ் அ வீட்டு அலோ எல்லாமே ஏறிச்சி எடுத்த லாபத்த சம்பாதிக்கறது ஆமா
ரொம்ப
ரொம்ப கஷ்டோ
ஆனா வெளி ஆள்க என்ன தெரியு ஆ சரிப நல்லா லாபோ ஆ ஒரு முப்பது பர்சன் நாற்பது பர்சன் லாபோ ஒங்களுக்கு அதான தெரியு ரொம்ப க
ஒரே ஒரு கொழந்தைங்களா ப்ரோ ஆமா ப்ரோ பையன் என்ன படிக்காரு அப்டிங்களா அவரு என்ன அப்டிங்களா டுவெல்த்து படிக்குறாரு
ம்
பரவா இல்லிங்களா ரெண்டு பேரு சைலண்டங்களா இல்ல
ரெண்டும் அ
இன்ன ரெண்டு விதம்ட்ற இல்ல அவ பண்ண பண்ண பண்ண அவ அப்டி இப்டி நல்லா சேட்டப் பண்ணு நல்லா படிக்கிறாங்களா ப்ரோ ஆ பைய நல்லா படிக்கிறா பொண்ணு இப்பதா போது அது கொஞ்சோ பேச்சு ரொம்ப வர்ல அந்த அளவுக்கு வர்ல அத்த அம்மா வா போ தாத்தா
ஆ பேஸ்சிக் மட்டு தா லைட்டா வருது
டா வருது செரி ப்ரோ என்ன ப்ரோ சாப்டீங்க
நா வந்து தோச நீங்க
பிரைய்ட் ரைஸ் சாப் ஆ ஆமா ப்ரோ ஞாபகம் வெச்சுட்டு இருக்கீங்க ஞாபக வேச்சிருக்கீங்ளே
ஆ
பிளஸ் அத சொன்னீங்க அப்பா வீட்ல ஹாஸ்பிடல் போறனீங்க கொழந்த நிக்காம இருக்கருதுக்கு காப்பர்ட்டி செட் பண்ணமா ஹாஸ்பிட்டல்ல செரி ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கறோன் மாரி சொன்னாங்க ஸ்கேனு அந்த இ சி ஜிஎன செரி அதா அம்மா கூட போயிருக்காங்க எ தங்கச்சி வீடு இருக்கு சென்னைல செர் ஆய் வாங்கெட்டடு
உம் பறவாலீங்ளா
ஆ பரவாயில்லைங் ப்ரோ மண்டே ஆப்ரேஷன் பண்ற மாரி சொல்லியிருக்காங்க
அய்யய்யோ அப்டிங்ளா
நா போய் பாக்கணு ப்ரோ நாளைக்கு தா போலான் இருக்கே
நாளைக்கா
அது லேடிஸ் வார்ட்ன்றனால ஜென்ஸ்ஸுல்லாம் அலோட் பண்ண மாட்றாங்கன்ற மாரி சொன்னாங்க
ஜென்ஸ் அல்லோட் கெடையாதுங்ளா
ஆமாங்க ப்ரோ அது ஃபுல்லா ஒன்லி லேடிஸ் அப்சர்வேட்டிவ் ஏரியா மாரி ஐ சி யூ மாரி ப்ரோ ஃபுல் அதா பாக்க முடியாது செரி அவங்க கம்பல் பண்றாங்க
சந்தோஷமா அவங்களாச்சு தலய காட்டிட்டு வரலா மனுசு அவங்க மனுசு திருப்தியா இருக்கு உம் அது பாத்து போங்க பாத்து போயிட்டு வாங்க நல்லபடியா சரியாவு புள்ளைக்கு எதுவு ஆவாது ஓக்கேங்ளா கண்டிப்பா நா ஆண்டு ஆ ஆண்டவன வேண்டிக்கிறே ஓகேங்ளா
ஓக்
ம்
பரவத்
உம் அதுவு ஒன்னுயில்ல ஒருத்தரவுட ஒரு மன்ஷ மன்ஷ வந்து ஒரு புது பழக்கம் பழகும்போது பேசுறது நல்ல விஷ் ஓக்கேங்ளா நல்லா எண்ணங்களலாம் நம்ம இருந்தாலே போது
ஆ அ
ம் ம்
உங்களோட பேர் ப்ரோ
ஆ சொல்ல கூடாது சொல்லிருக்கேன் இல்ல தனிய பட்டுப்ப தா இது பண்ணிங்களா ஒண்ணு பெரச்சன இல்ல
ஓகே ப்ரோ
செரிய நாளைக்கு கால கூட தனி பேசக்கலா
ஓகே ப்ரோ டெக்ஸ்ட் பண்ணுங்க ப்ரோ ஃப்ரீயா இருந்தா
ம்
டெஸ்க்ட் பண்ணுங்க ப்ரோ ஃப்ரியா இருந்தா பேசலாம்
ஆ ஓகே ஓகே நா ஃப்ரீயா தா உங்களுக்கு இது பண்றே ஓகேங்களா வேற என்ன விஷயோ லைஃப் ப்ரெ ஊருக்கு போனீங்களா
லாஸ்ட் டைம் மானோலி போயிட் வந்தோ ப்ரோ